அ
நல்லார்க்கீங்ளா
நல்லாருக்கே நீங் நல்லார்க்கீங்ளா எப்பிட்ருக்கீங்க கொழந்தைங்ளா ஸ்கூலுக் போய்ட்டாங்ளா
ஆ எல்லாரு ஸ்கூலுக் போய்ட்டாங்க அப்றோ உங்க வீட்ல பசங்கல்லா என்ன பண்றாங் இருக்கறாங்ளா ஊருக் போய்ட்டாங்ளா
ஆ பெரியவ போய்ட்டானுங்க சின்னவ்ம்க் ஒடம் செர்லன் வீட்லதா இருக்கறானுங்க அப்பறோ வீட்ல வேலைக் போய்ட்டாங்க
சேர் சேரிங்க அப்றோ பொங்கலல்லா பக்கம் வந்துருச்சு என்ன பண்ணிட்ருக்கறீங்க பொங்கலுக்கெல்லா
ஆ ட்ரஸ் எடுக்கோணுங்க இனிமேல்தா போய் ட்ரஸ் எடுத்துட்டு வர்ணு நீங்க ட்ரஸ் எல்லா எடுத் தாச்சுங்ளா எல்லா எல்லா வாங்கியாச்சுங்ளா
நாங்க உன்னோரு உன்னோர் ரெண் நாள் கழிச்சு போய் ட்ரஸ் எடுத்துக்கலா அப்டின்ட்ருக்கறங்க இப்பத்திக்கி கொஞ்ச எல்லா பெய்ண்ட்டு பண்ற வேலையெல்லா இருக்குதுங்க எல்லா பெய்ண்ட்டிங் வேலையெல்லா முடிச்சு போட்டுங்க அப்றோ எல்லா வழிச்சுட்டு எல்லாம் பண்ணி போட்டு அப்றோ போய் எடுத்துக்கலா அப்டின்ட்ருக்கறங்க நீங்கெல்லா பெய்ண்ட்டெல்லா பண்ணியாச்சுங்ளா
பெய்ண்ட்டிங் வேல முடிஞ்சிர்ச்சுங்க கீழ ஃப்ளோருக் மட்டு அடிக்கோணு கொஞ்சோ அதுக்கப்பறோ பெய்ட்ண்டிங் வேல முடுஞ்சுது இனி என்னங் சுத்தம் பண்ற வேலதா இந்த சுத்தம் பண்ற வேலதா ரொம்ப பெரிய பிரச்சன
ஆமாங்க அது பாத்தா எல்லா ஒட்ரையடுச்சு அந்த ஒரு நாள் நம்ம அந்த பொங்கல் வ் வந்து ஒரு நாலஞ்சு நாள் பொங்கல் வரதுக்கு நாம ஒரு மாசமா வீடெல்லா சுத்தம் பண்ணி பெயிண்ட்டடுச்சு எல்லாம் பண்ண வேண்டியதாருக் குதுங்க அதுக்குள்ளயே போதும்போதுனாய் போயிரும்ங்க இருந்தாலும் அந்த பொங்கல் வர நேரத்துல அந்த சந்தோசத்திலயே வந்து எல்லா வேலயு மடமடன் ஓடி போய்ரு இல்லீங்ளா
ஆமாங் கண்டிப்பா நீங்க சொல்ற மாரிதா அந்த பொங்கல் வந்து எல்லா என்னதா கஷ்ட ப்பட்டாலு இதும் பண்ணாலு நோம்பி நொடி வந்தாலு அந்த காலைல எந்திரிச் நேர்த்துல பொங்கல் வெச்சு கொழந்தைங்களுக்கல்லா குடுத்துட்டு அந்த கரும்பல்லா சாப்ட குடுத் து அந்த கொழந்தைங்களுக்கு முறுக் சுட்டு இதெல்லா பண்ணம் னா வந்து ரொம்ப இதா இருக்கு இல்லீங்ளா அந்த ஒரு நாள்ல வந்து என்ன இத்தன் நாள் நம்ம பட்டதுக்கு அந்த ஒரு நாள் சந்தோசந்தா ஆனா இத்தன் நாள் கஷ்டப்பட்டா தப்பில்லங்க
ஆமாங் ஆமாங் கண்டிப்பாங்க பாத்தா எல்லாம் பண்ணீட்டு அப்பறோ காப் கட்டி எல்லாம் பண்ணீட்டு அ கொழந்தைகளுக்கல்லா சொன்ன மாரி சந்தோசமா இருக்குங்க அதெல்லா முறுக்கெல்லா சுடதுக் பாத்தம்னா அம்மா கூட்டமல்லா வெடிய வெடிய சுடுவாங்க எங்கிங்க வெடிய வெடிய சுண்டு அண்டாவ சாலு குண்டா அந்த மாரி எல்லா நெறைய போட்டு வண்டு கட்டி வெப்பாங்கோம்பாங்கோ அந்த மாரியெல்லா கட்டி வெச்ட்டம்னா முறுக்கு வருங்மாச கணக்குல இருந்தாலுமே ஒண்ணுமாகாதுங்க நல்லா இருக்குமுங்க பாக்குறக்கு அப்றோ அ முட்டாயி காச்சிபாங்கோ எல்லாமே பண்ணுவாங்க அங்கெல்லா பண்ணுவீங்ளா
ஓ அதல்லா பண்ணுவங்க எங்க அம்மா அதிரச சூப்பரா சுடுவாங்க ம் ஆ ரெண்டு மூண் நாளைக்கி முன்னாடியே த்தா அதிர்சத்துக்கு பச்சமாவு இடிச்சி எல்லா பண்ணி எங்க அம்மா எல்லா செஞ்சி பாவுக்காச்சி எல்லாமே பண்ணி வெச்சிருவாங்க அப்பறோ நா அந்த முடுக் முறுக்கு சுட்ற நேரத்துல முறுக் காக காலைலே எந்திரிச்சி நேரத்துல எந்ச்ச ஊற வச்சு எல்லா பண்ணி அரச்சு நேரத்துலே உக்காந்து நைட்டு்தா உக்காந்து சுடுவோ நீங்க எப்ப சுடுவீங்க உக்காந் முறுக்
நாங்களு அப்டி தென்னுங்க நைட்டு சுட்றக்கு ஆரமிச்சம்னா காலைலியே ஆயிபோயிரும்ங்க அம்மா சித்தி வெ ரெண்டு சித் தி இருக்கிறாங்கோ எல்லாரு வந்துருவாங்க நா காலைல பாத்த அமிச்சு சித்தி போட்டமெல்லா நைட்டு எல்லா சுட்றக்கு ஆரமிச்சாங்கன்னா காலைல போய்ரும்ங்க எல்லாத்துக்கு குடுத்து உடோணுமுங்ளாச்சு அதனால முறுக்கு சுடச் சுட அவ்வளோ சுட்டு வெப்பாங்கங்க பாத்தா இவ்வளோ சுட்றாங்கம்போ பா எல்லா கொ கொழந்தைகளு நெறைய இருக்கிறதா போச்சுங்க ஆளாளுக்கு ஒரு நாலு எடுத்தாலுமே முவெஞ்சு போவுங்களச்சி அதனால அவ்வளவு சுடுவாங்க வெடிய வெடிய சுடுவாங்கோ அப்றோ பொங்கலுக்கு காலைலல்லா நேரத்துல எந்திரிச்சி குளிச்சி என்னேரம் வெப்பிங்க பொங்கலல்லா
பொங்கலல்லா நல்ல நேர பாத்து வெப்போ அப்றோ பிரம்ம முகர்த்துலயு வெப்போங்க நீங்கைங்க
நாங் காலைல நேரமே வெச்சிருவோங் நேரமே வெச்சு அந்த சூரியன் வந்து உதயமாகற நேரத்திலிங்க வெச்சு கரும்பு எல்லாமே மஞ்சக்கட்ட அது இதுல்லா வெச்சுங்க சாமி கும்ட்டு சூரியனுக்கு படச்சிட்டு அதுக்கப்பறோ எல்லார்த்துக்குமே குடுத்துட்டுங்க அவ்ளோ நல்லா இருக்குங்க ம செஞ்சம்னா கொழந்தைகள்லா அன்னைக்கி நேர்த்துலியே எந்துருச்சு எல்லா பண்ணுவாங்க நல்லா இருக்குங் சூரியன் பொங்கல் வெப்பாங்க மறுசு நாள் மாட்டு பொங்கல் இருக்குதுங்ளா மாட்டு பொங்கலு வைப்போமுங்க அம்ச்சு ஊட்லலா வெப்பாங்கங்க நீங்க மாடு இருக்குதுங்ளா
மாடு இல்லிங்க ஆடு மட்டு விக்குதுங்க இந்த வருஷோ ஆடுக்கு மட்டு வெச்சோங்க
சேரி சேரிங்க இங்க நாங்க அம்ச்சி வீட்டுக் போயிருவங் மாட்டு பொங்கல்னா அம்ச்சி வீட்டுக் போயிருவங்க அம்ச்சி ஊட்ல மாடு இருக்குமுங்க அங்க மாடு வச்சோம்னா அமுச்சு ஒரு அஞ்சாறு பொங்கல் ஆட்ட வைப்பாங்க ஒவ்வொரு பொங்கலுக் க்கு ஒவ்வொரு சாமி பேரு சொல்லி பொங்கல் வப்பாங்கங்க அப்புறோ வச்சுவுட் ட்டு தெப்பக் கொளங் கட்டிங்க மாடு அதுக்குள்ள எறக்குடுவாங்க அந்த அன்னக்கி மாடு எல்லா காலையில எந்திரிச்சு எல்லா குளிப்பாட்டீங்க மாட்டுக் கொம்புகளுக்கெல்லா பெயிண்ட் அடிச்சு கன்னு குட்டி அது இதுன்னு எல்லா கொண்டுட்டு வந்து விடுவாங்க பாத்தோம்னா நல்லா இருக்குங்க அந்த அன்னைக் பொழுதெல்லா எப்டி போவுதுன்னே தெரியாதுங்க
ஆமாங்க அந்த சொல்ற மாரிதா வேல தீரவு தீராது அந்த வர்ஷத் ஒருக்க மாட குளிப்பாட்டி அந்த கொம்புக்குல்லா பெயிண்ட் அடிச்சுவுட்டு எல்லா பண்ணிட்டு பண்ணுவீங்க இல்லைங்களா நா போயிருக்கிறேங்க ஆனா வந்து சொந்தக்காரங்க இந்த மாரிதா போயிருக்கே அப்பிடிதா போயிருக் கிறேங்க இது நாள் வரைக்கு நாங்க கும்ட்டதுல்ல நாங்க மாடு ஆடு மாடு எல்லா இல்லீங்க எங்க்கிட்ட அப்பறோ எங்க சொந்தக்காரங்க இருக்குறாங்க அவுங்க இவுங் கூடல்லா போவங்க கூப்ட்டா போவங்க நல்லா இருக்குங்க அது அது இது ஒரு தனி இது இல்லங்க நம்ம தமிழர் இருக்குற இது தானங்க
ஆமா கண்டிப்பா நாம வந்து சொன்ன மாரி வருஷோ முழுவதும் நம்மளுக்காக பாடுபட்ற அந்த மாடுகளுக்கு வந்து அந்த ஒரு நாளாவது நாம கும்முட்டு அதுகளுக்கு ஒரு மரியாதை செலுத்துறதுங்கறது வந்து வருஷோ வருஷோ அது இந்த பொங்கல்ல செய்யும்போது அதுகளுக்குமு ஒரு நிறைவு நம்மளுக்குமு ஒரு நிறைவுங்க அது வந்து உண்மையாலுமே நம்மளுடைய முன்னோர்கள் கொண்டுட்டு வந்தது எவ்வளவு ஒரு நல்லதுன் தெரியுதுங்க ஆனா இப்பெல்லா யாருங்க மாட்டு பொங்கல் அது இதுன்ல்லா வக்கிறாங்க இப்பல்லா காலோ மாரிப் போச்சுங்கிற மாரி பொங்கல்னா என்னான்னே தெரியாதுங்கிற மாரி இருக்குதுக இப்பத்த கொழந்தைகள்லா இல்லீங்களா
யாவருங்க அடுக்கு கூட்டி வெளிய வச்சு பொங்கல்லா வெக்கிறது இப்பதா கேஸு குக்கரு அந்த மாரி ஆயி போச்சுங்களா சே எல்லாருமே இந்த கேஸு பொங்கல் வேணுமா நெட்ல ஆட்ர போடு ஃபோன்ல ஆட்ர போடு வேணுனா சாப்பனுனா பொங்கல் அன்னக்கி பொங்கல் வச்சு சாப்புட்றது பாத்துருக்கிறீங்க யாராவது ஃபோன்ல ஆட்ரு பண்ணி சாப்புட்றது பாத்துருக்கிறீங்களா இந்த காலத்துல இப்பிடிதா ஆயிப்போச்சுங்க இல்லனா குக்கர எடு குக்கர்ல வச்சு விடு சா ப்டுவ அப்டினு நம்மல்லா வெளிக் காலேல நேரத்துலயே எந்துருச்சு தலைக்கு தண்ணி பாத்துட்டு எல்லாம் பண்ணிட்டு வெளிய அடுப்பு கூட்டி எல்லா பண்ணி வச்சு அது அது என்ன நம்ம அரிசி தண்ணிய ஒண்ணு கீழ ஊத்திட்டு ரெண்டாவது தண்ணிய ஊத்தி நல்லா கொதிக்க வச்சு அது பொங்கி வந்து அதுக்கப்பறோ என்ன பண்ணுவோ அரிசி போட்டு சாமி கும்புட் டு அரிசி போட்டு வெல்லோ மண்ட வெல்லோ அதுக்கப்பறோ நெய்யில வறுத்து எல்லா போடுவோ அப்பிடி வக்கிற பொங்கல் எப்புடி இருக்கு இப்பிடி குக்கர்ல வக்கிற பொங்கல் எப்பிடி இருக்கு பாத்தீங்களா
கண்டிப்பாங்க சொன்ன மாரி இப்பல்லா சீக்கிரமா பொங்கல் வச்சர்லா அப்பல்லா வந்து பொங்கல் வச்சமுனா அது எப்பிடி பொங்குது அது அப்பிடி பொங்கும்போது அந்த வரு ஷம் முழுக்க நல்லா இருக்கு அப்பிடின்னு சொல்லி பாப்பாங்கங்க பொங்கல் வந்து கண்ணீர் ஓட கூடாதும்பாங்கோ நல்லா பொங்கணு கொதிக்க கூடாது இந்த மாரி எல்லா அந்த வருஷம் முழுக்க எப்பிடி இருக்குதுன் பாக்கறதுக்காகத்தா அந்த பொங்கல் வக்கிறதேங்க அது வைக்கும்போது நம்மளுக்கு ஒரு மனசுக்குள்ள ஒரு திருப்தியும் இருக்கு இதுல இப்பல்லா நெனச்சா விஷ் விசில் அடுச்சா பொங்கலுங்கிற மாரி குக்கர்ல பொங்கல் வச்சு விட்டற்றாங்க அதுகளுக்கு பொங்கல்னாம் என்னான் தெரியாது பொங்கலா சேரி குக்கர்ல வச்சா வேல முடுஞ்சது அப்பிடின் நெனச்சற்றாங்க ஆனா நம்ம முன்னோர்கள் எதுக்கு இப்பிடி கொண்டு வந்துக்குறாங்கங்கறது யாருக்குமே தெரியமாட்டேங்குது இல்லேங்களா
ஆமாங்க ஆமாங்க இதெல்லா வந்து யாருக்கு தெரிய போகுது இப்பல்லா செய்ரிங்க இப்பிங்ளாவது கொஞ்சமா இரு க்குது நீ நம்ம கொழந்தைங்க ஜென்ரேஷன்ல எப்பிடி வருனே சொல்ல முடியாது இல்லீங்களா
ஐயோ கண்டிப்பாங்க கண்டிப்பாங்க இப்பல்லா சொன்ன மாரி நம்ம கொழந்தைகளுக்கே வந்து பொங்கலா இப்பல்லா அவ எங்கிங்க போன எடுத்து வச்சு பொங்கல்னு இப்டித்தான் இருக்கும்னு போன்ல பாத்துக் துவா அப்புறம் என்ன தெரிய போகுதுங்க அதுகளும் காலையில எழுந்திரிச்சு நம்ம கூட சேந்து ஆந்தன்னைக்கு முதல் நாளு பெரிய பொங்கல் சூரியன் பொங்கல் வெக்கிறது அடுத்த நாள் வந்து உழவர் திருநாள்ங்கக்கா மாட்டு பொங்கல் வெக்கிறது அதுக்கப்புறம் காணும் பொங்கல் வெக்கிறது அந்த காணும் பொங்கலுங்கிறது மார்கழி முப்பது நாளும் புள்ளார் வெப்பாங்க சாணியில கோலம் போட்டு புள்ளாறு வெச்சு அதுக்கு பூ வச்சு எல்லா அலங்காரம் பண்ணி எடுத்து வெப்பாங்க அந்த மு ப்பது நாள் எடுத்து வெக்கிற புள்ளார அந்த காணும் பொங்கல் அன்னைக்கு எல்லாரு கும்மி அடிச்சு ஆறு இருக்கற பக்கரம் கொண்டு போய் வுட்டு எல்லாரு செஞ்சு சாப்பாடு செஞ்சு ஒவ்வொரு வீட்லிந்து ஒண்ணு கொண்டு வருவாங்க எல்லா ஜேர்ந்து கொண்டுட்டு போய் அங்க வெச்சு சாப்ட்டு அவ்வளவு சந்தோஷமா ஆம்பளையு பொம்பளையு எ யாரு வேணாலு கும்பி அடிப்பாங்க கும்மி அடிச்சு பாட்டு பாடி அத்தனையு பண்ணுவாங்க அப்டியெல்லா பா பண்ணும்போது பாத் தா அவ்வளவு பிரியமா இருக்குங்க கொழந்தைகளுமே ச சந்தோஷமா வந்து கூட சேந்து எடையில் நின்னுட்டு அதுகளும் கும்பி அடிக்கும் வெக்கிறது எல்லாம் பண்றதெல்லா அவ்வளோ நல்லா இருக்கு இப்பெல்லா அதெல்லா என்னங்கிறதுங் கூட தெரியாதுங்கோ யாருக்குமே ஏ நம்மளுக்கே மறந்து போவுங்களாட்டு இருக்குது
ஆமாங்க நீங்க சொன்ன மாதிரிதா இத் பாத்துட்டீங்கன்னா நீங்க மார்கழி மாசத்த பத்தி பேசனீங்கல்ல இப்ப காலையில எல்லாரு எழுந்திரிக்கிறது எத்தன மணிக்கு எழுந்திரிக்கிறாங்கன்னு நெனைக்கிறீங்க அப்பல்லா நால் மணிக்கி மூண் மணிக்கி விடிய விடிய எப்படா விடியோ எந்திரிச்சு வேலைய பாக் அப்பலா பண்ணலா இத பண்ணலாம்ன்னு நம்ம படுத்துட்டு இருப்பாங்க எல்லாரு இப்ப பாத்துட்டீங்னா எந்திரிக்கறதே ஆறு மணி ஏழு மணி எட்டு மணி எ சிலர்ரல்லா பத்து பன்னெண்டு மணியெல்லா எந்திரக்கிறாங்க ஏ அது எப்டிங்க மார்கழி மாசோ போய் விநாயகருக்கு தண்ணி ஊத்தறது அந்த புள்ளார் புடிச்சி எப்டி நம்ம அத பொங்கலக்கு இது வரைக்கு கொண்டு வரது சொல்லுங் பாக்கலா இதெல்லா நடக்கறதுங்ளா இப்பல்லா யாரு கட புடிக்கிற
ஆமாங் நாமல்லா சின்ன சா இருக்கும் போது எல்லா காலையில் நேர்த்திலே எழுப்புட்டுருவாங்கோ அப்பவே குளிச்சு வாசல்கெல்லா தண்ணி எறச்சி கோலம் போட்டு வுட்டு போட் புள்ளாறு வெச்சு வெச்சு போட்டு குளிச்சுட்டு அப்பவே புல்லாருக்கு போய் தண்ணி ஊத்தி அத்தனையு பண்ணோணுங்கோ இப்பல்லா புள்ளைகள எழுப்பி விட்டங்கன்னா கம்ன்னு இருங்க நாங்களுக்குன்னு விடியல அப்டின் சொல்லி போட் பத்து மணி இல்லாம் எந்திரிக்கிறது இல்லைங்க அப்புறம் காலம் மாறி போச்சுங்கிற மாதிரி அப்ப நாமளு எதுவும் பேசற வழியில்ல இல்லைங்ளா
ஆ ஆமாங்க பாத்துட்டீங்கன்னா சேரி நீங்க பொங்கல் வெச்சீங்ன்னா குடுத்து வுடுங்க செரிங்ளா
ம் கண்டிப்பாங்க நாங்க பொங்க வெச்சம்னா குடுத்து விற்றமுங்கோ நீங்களு ஒரு நாளைக்கு எங் ஊருக்கு வாங்கோ
ஆ வரங்க கண்டிப்பா வர பொங்கலுக்கு வீட்டுக்கு வந் வாங்க நீங்ளு வாங்க
ம் கண்டிப்பா வர்றங்க செரி பாக்லாமுங்க வேலை இருக் குது செரிங்